ம் ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் சிஸ்டர்
எப்புடி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்க நீங்க நல்லார்ல
நல்லாருக்கேவ் வீட்ல எல்லாரு எப்புடி இர்க்காங்க
வீட்லா எல்லா நல்லார்க்காங்க அங்க எல்லா நல்லார் காங்ளா
ஆ இங்க எல்லாரு நல்லாருக்காங்க சாப்ட்டாச்சா
அ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
இல்ல இனிமேதா என்ன சமச்சீங்க
இப்ப தோச நீங்க
இங்கே இது நா இட்லி சாம்பார்
இட்லி சாம்பார் இங்க தோச சாம்பார்
ஏ இவ்ளோ சிம்புளா செஞ்சிற் திங்க
சிம்புளானா நைட்டா இருக்குன் சொல்டு நைட் டைம்ல கொஞ்ச சிம்புளா செஞ்சு குடுப்போன்னு சிஸ்ட
ஓகே எப்பமே நைட்ல டிஃபன் தானா
நைட்ல டிஃபன் தா
உம் நாங்க அப்டி இல்ல எப்பப்ப நாங்க எப்பொமே ரைஸ் தா சாப் புடுவோ நான் வெஜ் அந்த மாரி இப்ப கொஞ்சோ உடம்பு சரியில்லாத மாரி இருக்கறனால டிஃபன் எடுத்துக்குறோ
சேர் சேர் சிஸ்டர் இங்க எப்பமே டிஃபன் தா பசங்க கொஞ்சு ஜோம் சின்ன பசங்கங்கறனால டிஃபன் தா
செரி செரி ஸ்கூல் ஸ்கூல்லா ஓப்பன் ஆயிடுச்சி பசங்க பெய்டு வண்ட்டா
இன்னு ப்ரீ கேஜி தா பசங்க அதுனால வந்து இன்னு ஸ்கூல் ஓப்பன் ஆகல சிஸ்ட
அப்டியா தோழி சரி சரி அப்புறோ எங்க இந்த கோல் எனக்கு இப்பதா என்னோட பொ கொழந்த பொறந்துருக்காங்க
இப்பதா பொறந் அ சரி சரி சிஸ்
கோடைக்கால கான விடுமுறை காக எங்க போனீங்க
நாங்க வந்து கோயம்புத்தூர் போனோ நீங்க எங்க போனீங்க
அங்க எங் எங்க எனக்கு அப்பதா வந்து டெலிவரி ஆயிரு ஆயிருந்துச்சு அதால என்னால எங்கயு போக முடியல
ஆ சரி நாங்க வரி இப்பதா ரொம்ப நாளைக்கு அப்புறோ இப்பதா இந்த சம்மர் ஹாலிடேக்கே போயிருக்கோ
அப்படியா
ஆமா கோயம்முத்தூரு திருப்பூரு டாப் சில்ஸ் டாப்சில்ஸ்ல தா டாப்சில்ஸ்ல வந் அது ஒன்னு இல்ல சும்மா இயற்கையா இருக்கு அதா
அப்படியா
அ
லின்னா இருக்கு
கோயம்புத்துல வந்து ம் கோவை குற்றாலம்னு போனோ ஆனா அங்க வாட்டர்ஃபால்ஸ் இருக்குன் சொன்னாங்க ஆனா வாட்டர்ஃபால்ஸா அது இல்ல சிஸ்டர்
அப்படியா நல்லா என்ஜாய் பண்ணீங்களா
பன்னோ சிஸ்டர்
சேரி சேரி உங்களுக்கு என்ன சிட்டி என் தா வில்லேஜ் மாரியே இருக்கறது ரொம்ப புடிக்குமா
அ வில்லேஜ் மாரி தா புடிக்கு நாங்க வில்லேஜ்ல தா இருக் கோ நாங்க ஃபஸ்ட்டு சிட்டில இருந்தோ அது வந்து செட் ஆகானால இப்ப வில்லேஜ் கொஞ்சோ செட் ஆகுது சிஸ்டர்
அப்டியா ஏ சிட்டில இருந்து சிட்டி செட் ஆகலன் சொல்றீங்க எல்லாருமே நீங்க எப்டி சொல்றது அங்கந்து வந்து இங்க நல்லாருக்கு அப்படின் சொல்லுவாங்க நீங்க மாத் இ சொல்றிங்கனே
எங்களுக்கு வந்து ச நா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இங்க கிராமத்லனோ இடையில தான் சிஸ்டி சிட்டிக்கு போய்ந்தோ அதனால சிட்டிக்கும் பயிட்டு க்ராமோ அப்டினால இப்ப கிராமமே இப்ப செட் ஆயிட்டு கிராமொன்னா இது ரொம்ப கிராமோனு சொல்ல முடியாது ரொம்ப சிட்டீனு சொல்ல முடியாது நாங்க இருக்ற இடம் ஆமா உங்களுக்கு எப்டி சிஸ்டர்
எனக்கும் வந்து கிராமம்னா ரொம்ப பிடிக்கூ
ஆஹ்
ஆனா என்னன்ன நகரத்துலதான் நாங்க இருக்கோம் நகரத்துல இருக்றது கிராமத்துல இருக்காது கிராமத்துல இருக்றது நகரத்துல இருக்காது இல்லையா ஆமா எனக்கனு கிராமம் தான் ரொம்ப புடிக்குமே அங்க வந்து இந்த வயல் பம்செட்டுலா இருக்குல்லையா எனக்கு அங்க கொஞ்ஜொ எ குளிக்கணூ அந்த மாரிலாம் எனக்கு ரொம் பொ ஆச ஆனா இதுவரைக்குமே நாங்க போனத் தே இல்ல அந்த மாரி இடொல்லா
இங்க வந்துதா இல்ல சிஸ் சோ ஒரு விடுமுறைக்காவது நீங்க வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு நல்லாருக்கு இங்க
ஆமா ஓ அப்டிதான் நினைக்கிற ஆனா எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா அங்க இருக்கனு இல்லையா சொந்தக்காரங்க அங்க யாருமே எங்களுக்கு சொந்த காரங்க இல்ல நகரத்துல அதான் சாரி கிராமத்தில எல்லாருமே நகரத்துல தான் நாங்க இருக்கோம் அதுனால இங்க கிராம தல யாரோ இல்லாதனால எங்களால கிராமத்துக்கே வர முடில
சேரி சேரி சே ஆனா எங்ளுக்கு வந்து இங்கே செட் ஆனனால கொஞ்சோ செட்டாயிருகோ அங் க்க வந்த ஒரு கொஞ்சோ வேற மாரி தே ஃபீலிங்கா இருக்கோ
எங்குளுக்கோ அதே ம இப்போ நம்ம டூர் மாரி வந்தோனா ட்ரிப் மாரினா எங்கள்க் அது பழகிரோ எதுமே ல அங்கீயே ஃபுல் அங்கீயே இரு க்குணுனா எங்ளால அங்கலா இருக்க முடியாது ஏனா நாங் இங்க நகரத்திலேயே இருந்து நாங்க பழகிட்டோ யா அதால எங்ளால வந்து லே இருக்க முடியாது
ஆமா ஆமா அதேதா கிராமத் துலோன் நகரத்துல இருக்க மாட்டாங்க ஆமா தண்ணில இருந்து அங்க எடோ செட் ஆகுறதுல இருந்து எல்லாமே அவுங்ளுக்கு பிரச்சனையா இருக்கோ
ஆமா ஆமா
அவுங்க ரொம்ப கஷ்டப்படணு
ஆமா ஆமா ஏனா வந்து திராம்தல வந்து எல்லாமே நேச்சுரல் இயற்கை காத்து இயற்கை தண்ணிக் கூட நல்லா
இப்ப இங்க கரண்ட்டே கரண்ட் வந்து விட்டு விட்டுதா வருது ஆனாலோ வந்து எங்குளுக்கு இந்த காத்தடிக்கிறது வந்து கொஞ்சோ நல்லாருக்கோ சுத்தி மரமா இருகறால
உம் உம் ஆனா இங்க நகரத்தல பாத் தீங்னா அவ்ளோ மரமே இர்காதொவ்
ஆமா அதனால ஒங்களுக்கு வந்து ஆ
நெறைய இந்த பொல்யூஷன் ஆமா அந்த பொல்யூஷன்லா சொல்றாங்கள இப்ப நெறைய கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிலா இருக்கு அதாலயே இங்க வந்து ஆ எப்டி செய் இயற்கையான காத்தே இல்ல
ஆமா
ம் ம்
ஆமா
அங்கல்லா அப்டி இல்லல்ல
அங்க இப்டி இல்ல இங்க பவர் இல்ல இதுலனாலு கொஞ்சோ காத்து வந்து கொஞ்சோ இயற்கையாவே வரு
ம் அங்க இப்போ கிராமத்துல பா த்தீங்கன்னா ஒரு வீடு கொஞ்சோ தள்ளிதா இன்னொரு வீடு இருக்கு இங்க நகரத்துல அப்டி இல்ல பக்கத்துல பக்கத்துல வீடு இருக்கறதால கொஞ்சோ கூட காத்து வசதி இ
எங் ஆனா வந்து இங் இப்பல்லா எப்டி வச்சுன்னா ஆ பக்கத்து பக்கத்துலே வீடு கட்டீற்றாங்க பின்புறத்துல வந்து கொஞ்சோ மரலா வச்சிருந்தாங்கன்னா அந்த காத்தா வருது இப்பதா ரியல் எஸ்டேட்லா போட்டனால கொஞ்சோ இதாருக்கு
ஆ இங்க வந்து அந்த பின் பின்னாடி எடலா இல்ல இல்ல இல்லயா எல்லாமே மூடி ஆ அந்தனாலா அங்க கொஞ்சொ மிஸ் பண்றோ நகரத்துல இருக்குறத விட ஆ வில்லேஜ் ல நல்லாருக்க ம் ஆமா ஆமா
சிஸ்
அங்க எப்டி கரண்ட் வசதிலா
இங்க இப்ப கரண்டு கொஞ்சோ விட்டு விட்டுதா வருது ஏனா சம்மர் ஆரம்பிச்சோன்னே இதமா ஒரு பிரச்சன வருமா அதனால இங்க கொஞ்சோ விட்டு விட்டு வருது
இங் இங்கயு அப்டிதா ஏ இப்ப அடி அடிக்கடி இங்க கோடை காலத்துல தா போகுமே கரண்ட்டே ஏனா வெயில் இருக்கும்போதா கரண்ட் அதிகமா போகுமே
ஆமா எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே ஃபேனு ஏசி அதனாலே இங்க எல்லா போயிரு கரண்டு ரொம்ப இங்க இருக்காது
ஆமா ஆமா இப்ப வே வேற கத்திரி வெயில் வேற வந்துச்சா இன்னும் அ அதிகோ வெயிலு தாங்க முடியவே இல்ல
நா காத்து அதிகமா அடிக்கிது வெயிலு அதிகமா இருக்கு காத்து அதிகமா இருக்கு கலந்து எல்லாமே பறந்து போற மாரி காத்து அடிச் சிச்சி
ம் ம்
காத்
இங் இங்க நேத்து வரைக்குமே நெறைய வெயிலு இருந்துச்சி இன்னிக் கூட வெயில் இருந்துச்சி இந்த காத் இருந்துச்சி ஊரோ ஃபைவ் ஓ க்ளாக் போல வந்து நெறைய நல்ல மழை இங்க
இங்க ஆ இங்க வந்து மழ மழய இங்க வரமா நாங்க மழைக்கு எதிர்பாக்குறோம் ரொம்ப வெயிலா இருக்குனு ஆனா மழ வரல்ல
உம் க ஒரு அஞ்சு மணி போல மழ வந்து ச்சி அந்த கொஞ்ச மழ வந் ம் இன்னும் என்ன சொல்றது ஹீட் வந்து இன்னுவே நறைய ஆயிடுச்சு.
ஆமா ஹீட்டு அதிகமாயிரும் மழ பேய்ஞ்சா ஒண்ணு நல்லா மழ பெஞ்சுச்சுன்னா கொஞ்சோ கூலிங்கா இருக்கும் கொஞ்சமா பெய்தாயிட்டு விட்டுருச்சின்னா ஹீட்ட களப்பிரும்
ஆம்மா அப்படிதா இங்கயும் இருக்கு என்ன பண்றது நாங்க அஜேஷ் ப
இங்க மழ பேஞ்சா கொட நாங்க பரவாலன் பாக்கோம் அந்த அளவு இங்க ஹீட்டாருக்கு ஆம்மா
அப்படிதான் இருக்கு இங்கயுமே எல்லாமே பழகிக்கிறோ இல்லையா இப்ப வெயிலுக்கு இப்படி சொல்றோ அப்றோ வந்து மழை காலோ வந்தா அதுக்கு சொல்வோ ஏ இவ்ளோ மழ பெய்து குளிர் தாங்க முடில சில பேர் வந்து அய்யோ வீட் ட்ல தண்ணில்லா ஒழுவுது அப்டின் சொல்லுவாங்க அதுவு இல்ல எதுவு இல்லனா நம்ம என்னதா பண்றது எல்லாமே தாந்டிதானே நாம வாழ முடியும்
எல்லாமே தாண்டி வந்ததும் நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவூம் இருக்க முடியும் சிட்டியான நகரம் வந்தாலும் நம்மளோட ஸ்ட்ராங்கா பொருத்துதான்இருக்கு
இப்போ நகரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடம்ன்ன சொல்லுவாங்க தண்ணி வந்து புகுந்துச்சு எதுக்கு இந்த மழ வருதோ வெள்ளம் வந்துச்சு அப்டின்னு சொல்லுவாங்க இப்போ இது நீங்க அங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல ஐயோ நாங்க பயர் எல்லா போட்டு இந்தோ எல்லாமே வீணய்டருச்சு நாங்க நினைக்கும் போது மழ வரல இப்ப வந்து எல்லாமே போய்டுச்சு எங்களுக்கு நஷ்டம் ஆய்டுச் அங்க நெறைய பேர் சொல்லுவாங்க அப்ப அந்த மழ எப்பதா வரணு எப்டிதா தண்ணி நம்மளுக்கு தேவல்ல
ஆமா ம் ஆமா சிஸ்டர் காத்து ஆடி மாசன்னா காத்து காத்தடிக்கும்வாங்க ஆனா இங்க ஆடி மாச வந்து காத்தடிக்கல மழதா பேஞ்சுச்சு
ம் ம் செரி செரி தோழி செரி செரி தோழி உங்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்
மீண்டும் பேசுவோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க கிட்ட ஷேர் பண் நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆ நீங்க ஓகே ஓகே சிஸ்டர் ஏன்னா நீங்க வந்து கிராமத்துல இருந்து அங்க அங்க இருந்ததுதெல்லாம் எனக்கு வந்து சொன்னீங்க இந்த மாரி இருக்கு அந்த மாரி இருக்குன்னு எனக்கு அது கொஞ்ச கத்துக் மாரி இருந்துச்சு ஓகே அந்த
எனக்கும் அதேதா சிஸ்டர் நீங்க நெறைய சொன்னது வந்து நானும் நெறைய அக்சப்ட் பண்ணி கொஞ்ச கத்துகிட்டமே நல்லா இருந்துச்சு
ஓகே ஓகே தோழி ஓகே தோழி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் பேசுவோம்
ஓகே சிஸ்டர் மீண்டும் பேசுவோம் நன்றி